ஆ சார் இப்பதா சார் கால் கனெக்ட் ஆயிருக்கு அது ஓகே ஆயிடுச்சான்னு பாருங்க சார் நீங்க சமைச்சிட்ருக்குறது
ஆ ஆ பாக்கணுங்க சார் அது இன்னும் பாக்கல நானு
பாருங்க சார் பாருங்க சார் இங்க கொரங்கு ஒன்னு சுத்திட்ருக்குன்னு நெனைக்கிறே
சார் உங்களுக்கு கொரங்கு கொரங்கு புடிக்குமா நீங்க எந்த ஊரு நீீங்க பொறந்தது
நான் பொறந்து வளந்ததெல்லா ஆந்திராதான் சார் இப்ப வேலூர்ல வாழ்ந்துட்ருக்கே
ஆந்திராவா
ஆமா சார் ஆமா சார் கேள்வி
ம் ம் அப்டியா செரி சார் சொல்லுங்க சார்
இப்ப உங்களுக்கு எப்ப சார் கல்யாண டேட்டு கேட்டேன் டேட்டே சொல்லல
அது சீக்கிரமாவே பண்ணிட்லா சார்
ஆ சார் பாத்து சொல்லுங்க வந்துட்லா கரெக்டா
ஆ கன்பார்மா சொல்றேன் சார் உங்களுக்கு இல்லாததா
ஓகேங்க சார் ஓகே
நாம நெக்ஸ்ட்டு ட்ரிப் போனா வந்து மூணார் போனா மூணார் வேணாம் சார் வர்களா போயிட்லாம் பஸ்ட்டு
ஓகே ஓகே வர்களா போயிட்டு
வர்களா சொர் சொர் சொய் ஆ ஆ பஸ்ட்டு வந்து ஆ போலயாம் சார் அது என்னது வால்பாறை
வால்பாறை நல்ல ஸ்பாட் ஆமா வால்பாறை நல்ல ஸ்பாட்தா
அதா வால்பாறை பஸ்ட்டு போயிட்லாம் பஸ்ட்டு வால்பாற போயிட்டு கொச்சி வேணா அதுதா நம்ம பாத் பாத்தாச்சு ஆல்ரெடி கொச்சி வேணாம் வால்பாற போயிட்டு அப்பறமா இந்த ஆதரப்பள்ளி வாட்டர் பால்ஸ் போயிட்லா
வர்களா போயிட்டு எல்லா பாக்கணுமே சார் பாக்க வேண்டியது நெறைய இருக்கு
அதான் சார் பஸ்ட்டு கேளுங்க சார் பஸ்ட்டு மொதலேருந்து கேளுங்க சார் வால்பறை பஸ்ட்டு போயிட்டு அப்பறமா வந்து ஆத்தரப்பள்ளி வாட்டர் பால்ஸ் அங்கெருந்து போயிட்லா ஆ அம்மா அப்டியே பாத்துட்டு அப்டியே கண்டினியூவா வந்து இது போட்டிங் இருக்குல்ல
ஆமா சார் அதா அளப்பில இருக்கு ஆமா அதுவும் போணும் சார் மஸ்ட்டு விசிட் மஸ்ட்டு விசிட் அது அளத்தியலா போயே ஆகணு
பெ அங்கே பஸ்ட்டு அங்கேயே போயிட்லா மூணாவது அங்க போயிட்லா அப்பறம் வர்களா போயலா சார் ஒர்க்லா போயிட்டு ஒன் டே ஒன் நைட் வந்து ஸ்பெண்ட் பண்ணிலா ஏன்னா ன பகல்லயு சுத்துறதுக்கு நல்லாருக்குமா நைட் ஆனா கிளப்பு பாட்டி அந்த மாரி நல்லாருக்குமா அங்க சூப்பரா இருக்குமாப்பா அதா அங்க நல்லாருக்குமா இங்க ஆ போயிட்டு அப்டியே இந்த ஒருத முடிஞ்சா நெறைய ச்சிந்தா தனுஷ்கோடி அந்த மாரி போயிட்லா சார் இப்போ இல்ல அம்மா எப்டி ஜனவரி தான போவுது
சார் ஜனவரி போனா போனதே வேஸ்ட்டு சார் வெயில்தா சார் அடிக்கு நவம்பர் டிசம்பர்ல போணு சார்
ம்ஹு
அதா அவ பைய பர்த்டே வருதா வருதுங்க சார் நம்ப பசங்க ரெண்டு பேர் பர்த்டே வருது அது ஒன்னா போயிலாங்கறேங்க சார் ஏ பர்த்டேக்கு போனோ அவுங்க பர்த் த்ரி போயிட்லாங்க சார்
ம் ஆமா கரெட்க்டுதா சார் அப்டியே பர்த்டே போயிட்டு அங்கேயே கேக் வாங்கி அங்கேயே கட் பண்ணா ஒரு
ம் அது ஒரு மறக்க முடியாத இருக்கு
ஆமா மறக்க முடியாது வர அது ஒரு நினைவாருக்கு நல்லாருக்கு அது
நல்லாருக்குந்தா பண்ணிலாங் சார் நீங்க ஆச பட்டீங்கன்னா பண்லாங்க சார்
பண்ணிர்லா பண் நம்மட்ட காசு இருந்தா என்ன வேணா பண்லா ப்ரோ
காஸ்லா இன்னைக்கு வரு நாளைக்கு போகு நினைவுகள் சேத்து வக்கணுன்னு சொல்ட்டு அவுங்க சொன்னாங்களா இல்லையா ஜி அவுங்க சொன்னதுதா சார் நாங்க பண்ணோ
ம் கரெக்ட்டுதா அது என்னமோ காஸ் ட்டிங்கிறது வார்டு வரு போகு அதா எடுத்துட்டு வந்த இப்பதா
இது ஒரு மாரி கசப்பா இருக்கே ப்ரோ என்ன பண்றது
கசப்புல்லா இருக்காதே அது
நா எத்துட்டு வந்து ஃபால்ட்டா எத்துட்டு வந்துட்டேன் நெனைக்கிற ப்ரோ
அது அந்த மல மேல இது பண்ணது அவச்சாங்கல்ல புலிச்சாங்கல்ல
ஆ ப்ரோ
அது இருக்குன்னே நீங்க சாப்புறது
ஒருவேள இருக்குன்னு நெனைக்கிற
ஆ இருக்கலா க்கலாம்
அதா ப்ரோ ஒரு மாரி இருக்கு ப்ரோ
சேரி விடுங்க சாப்டாதீங்க விட்ருங்க
ம்‌ இது வேண்டா ப்ரோ
வேற வேற ஒன்னு ட்ரைப் பண்ணுங்க வேற ஒன்னு சாப்புடுங்கா அத எடுத்து ம் நல்லதுதா
இருக்கு ப்ரோ நல்லா இருக்கறத எடுக்கலா ப்ரோ இரு‌ ப்ரோ வெயிட் பண்ணுங்க ப்ரோ
இப்போ வந்து உங்களோ உங்களோட காலு
ஓகே ப்ரோ
நீங்க வந்து நெறைய பேசுனா உங்களுக்கு நெறைய காசு வரு சரியா காலுக் கணக்குல்ல
ப்ரோ அப்பன போன தரவ நா நெறைய பேசிட்ருந்த ப்ரோ அப்போ எனக் காசு குடுக்க மாட்டாங்களா ப்ரோ
ம் தருவாங்களே
ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ நீங்க சொல்றதுதா ப்ரோ நா என்ன சொல்ற பேசாம அதுல புள்ளி அங்க இங்கன்னு போயிட்டு வந்ட்டு வரப்போவே ஒரு பொண்ண பாத்து கல்யாண பண்ணிக்கலா கேரளாலேயே
இங்க மலையாள பொண்லா நல்லாருக்கு
மலையாளல்லா ஒரு பிரச்சனை இல் நம பச நம்ம பைய ஒருத்த இருக்கா ப்ரோ அவன புடிச்சு கத்துக்கலா ப்ரோ அதல்லா தூக்கிடலா அதெல்லா பிரச்சனையே இல்ல தூக்கிட்லா அழகா இருக்கு நேக்கா தூக்கிட்டு வந்ரு
ப்லாபா ப்ரோ
ப்ரோ‌ சொல்ற அலேக்கா போயிட்டு மலாக்கா வந்துட்லா ப்ரோ
நம நல்லா இருக்கா ப்ரோ நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ந க் கேக்குற சொல்லுங்க
அ ப்ரோ நா என்ன சொல்றே அங்கயே போயிட்டு கல்யாணம் முடிச்சுட்டு இப்டியே வந்துரலா
ம் ம் புரியுது ம் ஐய்யர் பையன
அதா ப்ரோ நான் என்ன சொல்றேனா இப்டியே போய்டு கல்யாணம் முடிச்சுட்டு வரும்போது அப்படியே பொண்ணு கூப்ட்டு வந்துரலா
ம் ம் புரியது பரியது
வரப்போ மறக்க முடியாது கிஃப்ட்டா வந்துரு
ம்
மறக்கவே முடியாது
அதுவு நல்லா இருக்கு ப்ரோ ஏன்னா கேரளா போவ்ணு ங்க இருக்க பொண்ண புடிச்சோ ஆமா ஆமா ப்ரோ பாத்தே பாத்தே
ப்ரோ அள்ளி ப்ரோ ஒரே நிமிஷ வாங்கலே இங்க அலி ப்ரோ ப்ரோ இங்க ஒர நிமிஷம் வாங்க ப்ரோ நம்ம பைய அங்க சுத்திட் ப்ரோ
பாத்து ப்ரோ கள்ளு கிள்ளு விசி வீசி எரிருபோராங்க
பாருங்க ப்ரோ கரெக்டா நீ ப்ரோ
ம் ம் சொல்லுங்க ப்ரோ இங்கே பேசுங்க ப்ரோ
இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ நம்ம பைய ஒருத்தன தேடிட்டு இருக்கான் ப்ரோ எங்க போயிட்டான் சொல்லி தெரியாம சுத்திட்டு இருந்தா ஏதோ பாத்துட்ட இரு
அப்டியா சரி சரி சொல்லுங்க சொல்லுங்க மள பசுவா
என்ன ப்ரோ திட்றீங்க
உங்கள விட பெருசா ப்ரோன்னு கேட்டே
ஆ இல்ல ப்ரோ நம்மளோடது பெருசுதான் ப்ரோ கொஞ்ச பெருசு ப்ரோ ஆச்ச மெயின்டென் பண்ற அளவுக்கு இது வேணு ப்ரோ அ பொண்ணுங்க இப்பல்லா பாக்குறதுல்ல ப்ரோ
ம் ந ப்ரோ இது எப்டி எப்டி ஆவுது சாப்ட்டா சாப்டாதீங்க ப்ரோ மயக்கோ வருது ப்ரோ ப்ரோ
என்ன ப்ரோ சொல்றீங்க சாப்ட்டு சா ப்ரோ வரும்போது தண்ணி எடுத்துடுவாங்க ப்ரோ
சரி ப்ரோ எத்துனு வர ப்ரோ சொல்லுங்க ப்ரோ
ப்ரோ தண்னித்தனியா தண்ணி குடிகாதிங்க ப்ரோ வயிரு வலிக்கு
சூர்யா ப்ரோ எத்துனு வர ப்ரோ
ம் என்னன்னமோ சொல்றாங்க ப்ரோ ஊருக்குள்ள இனிமதா பாக்கனு ஆ ஊருக்கு
சொல்றாங்க ம்
இப்ப குரூப் இருக்குல்ல அத அண்ணோன்னு சொல்ட்டு போட்டு ஓ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ
ம் சொல்லுங்க ப்ரோ
ஓகே ப்ரோ விடு ப்ரோ அது அப்றமா பாத்த எது நம்பர பிடுச்சர்லா அது விடு ப்ரோ அதெல்லா சொல்ல கூடாது பர்சனல் ப்ரோ
ம் பர்சனல் ப்ரோ
எப்படி ப்ரோ எல்லா ரெகட் பண்ணி எல்லா கேட்பாங்களா ப்ரோ
அத அப்றம பேசிக்கலாமே
ஓகேங் ப்ரோ ஓகேங் ப்ரோ ப்ரோ எப்படி இருக்கீங்க ட்ரிப் நீங்க போனீங்கள ப்ரோ நீங்க எங்க ஏலகிரின்னு போயிட்டு வந்தீங்களா நல்லா இருந்துச்சுன்னு கேள்வி பாட்டே
ஏலகிரி இல்ல ப்ரோ ஜன்னமத்தூர் போனது
ஜம்னாமத்தூர் ஜம்னமத்தூர் லாஸ்ட்டா போனீங்கன்னு சொன்னீங்க எப்படி ப்ரோ இருந்துச்சி
ம்
எப்படி யார் யாரு போனீங்க எப்படி இருந்துச்சு எப்டி போச்சி ம் ம் யார் யார் ப்ரோ போனீங்க ஹலோ
ஆ சொல்லுங்க
யார் யார் ப்ரோ போனீங்க
நானு யே ப்ரெண்ட்ஸ் எல்லா போனது
ம் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ
நல்லா இருந்துச்சி ஆனா ஆனா என்ன சுத்தி பாக்கல அவ்வளவா போட்டிங் இருந்துச்சி போட்டிங் போல பீமா பால்ஸ் பால்ஸ் இருக்கு அங்க அந்த பால்ஸ்சுகும் போல
ஓகே ப்ரோ
ஆ சும்மாதா லோக்கலா அந்த பக்கம் போயிட்டு அங்க ஒரு லேக்ல இருக்கு லேக்ல போய் உக்காந்துட்டு பலபழம் வாங்கி சாப்பிட்டு அங்கேயே முடிச்சுட்டு கொஞ்ச காவரல போட்டு எத்துன்னு வந்தோ ஆ நல்லா இருந்துச்சி போகும்போது நல்லா இருந்துச்சி வரும்போது இன்னும் நல்லா இருந்துச்சி இந்த ரோடு ஏன்னா
எட்டு வந்தீங்கலே அதுக்குப்புற எங்க ப்ரோ போச்சி அது எட்டூ வந்தீங்களே அதுக்கப்பற
அது வந்து எங்கேயோ போச்சே தெரியல ப்ரோ அது காணம போயிடுச்சி அது
அதெல்லா அப்படித்தா ப்ரோ கணாம போயிடு அதை பத்திஎல்லா யோசிக் கூடாது ப்ரோ ப்ரோ ப்ரோ சாப்பிட்டீங்களா இல்லையா ப்ரோ நீங்க ஹலோ ஹலோ ப்ரோ கேக்குதுங்களா
ப்ரோ கேக்குல ப்ரோ ஆ
ஆ கேக்குது ப்ரோ ப்ரோ நீங்க சாப்பிடிங்களா இல்லையா ப்ரோ
நான் சாப்பிட்டே ப்ரோ
ஆ ஆ அது ஒரு மாரி கிச ஆயிடுது ப்ரோ
ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ மாறி ஆயிருது
வேற பசிக்குது ப்ரோ போய் சாப்பிடணு வேற
அது என்னமோ கரெக்ட் தா
பத்தி என்ன ப்ரோ நடிக்கிறீங்க
இவி பைசா ஆ அதுவும் நல்லா இப்ப இதுதான் சும்மா லோக்கலசறக்கு நல்லா இருக்கு
இல்ல ப்ரோ லாங்குக்கு வந்து சி போர் ஹண்ட்ரட்ம் இருக்கேன் ப்ரோ லோக்கல்ல கிவி வச்சுக்கலானு
அது நம்ம கரெக்டு தான் ஆ அந்த மாரி வச்சு ஓட்டலாம் ப்ரோ நல்லா இருக்கும் ப்ரோ
லாங்கா போனா போர் ஹண்ட்ரட் சீ சீ எத்துட்டு போலாம் ஒரு ஷாட்ல போனா இ வி வச்சுட்டு சுத்தலாம்
ஆமா லோக்கல சுத்தன வந்து இவி லோக்கல்லே ஆயிருது ப்ரோ ஒரு நாலு எம்பது அறுது கிலோமீட்டர் ஆயிருது ஓ
ப்ரோ நா நூரு கிலோமீட்டர் எண்பது கிலோமீட்டர் சுத்துவேன் ப்ரோ எனக்கு கரெட்டா இருக்கும் ப்ரோ நூத்தம்பது கிலோமீட்டர் ரேஞ்ச் வாங்னா கரெக்ட்டா இருக்கும் ப்ரோ
அவ்ள்தா ம் ம் நைட்ல சார்ஜ் பிண்ணா அவன்தான் ப்ரோ
இல்லன் ப்ரோ ரெண் நாள் சுத்தலாம் ப்ரோ ப்ரோ இருங்க ப்ரோ இருங்க ப்ரோ இன்னு டைம் ஆகல ப்ரோ ஓகே ப்ரோ ஆயிடுச்சா ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ கட் பண்ணிக்கங்க ப்ரோ